ஹலோ வணக்கம் தோழி எப் எப்டி இருக்கீங்க வீட்ல எப்டி இருக்காங்கோ
எல்லாம் நல்லா இருக்காங்க தோழி சும்மாதா அப்படியே போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்கோ டிபன் இப்பதா சாப்பிட்டோம் பொ ங்கல் வாங்கிட்டோம் செய்யல சாப்பட்டுட்டோம் தோழி அப்படியே போகுது தோழி இப்ப தா ஒரு காபி போட்டு குடிச்ச இதுக்கு மேல தா துணி எல்லாம் எடுத்து தொய் இன்னும் வேல அப்படியே போகும் சொல்லி இனி ஃபுல்லா போகும் அப்படியே
உம் ஓகே எந்த கூட இப்படிதா இருக்கும் தோழி காலலேயே ரைஸ் வெஞ்சிட்ட சிக்கன் வாய்னாஸ் சொல்லி சொல்லிருக் அத அவங்க வரதுக்குள்ள கொஞ்ச எல்ல வேலையும் முடிச்சு ஹஸ்பண்ட எல்லாம் இது பண்ணிட்டு பெட் பெட் நல்லா பண்ணி வுட்டுட்டு செஞ் என்ன தோழில் மேம்
ஆஹ் அ அந்த மாதிரி சொல்லுங்க தோழி உங்களுக்கு புடிச்ச ஃபிரண்ட்ஸ் எல்லா யாரு இவ்ளோ இருக்காங்க எவ்ளோ இருக்காங்க எப்படி போது ஏங்க தோழி இப்டி சொல்ட்டீங்கோ பிரண்டஸ் ஏ லைப்ல முக்கியங்க தோழி
அப்படிங்களா ஏனா பிரெண்ட்ஸ் வச்சுட்டா எப்டி சொல்றது எனக்கு செட் ஆகலங்க தோழி பேசுறீங்களா பேசுங்க சண்டல்லா அப்படியெல்லா இல்லங்க தோழி பேசுறோமா இல்லலை கேத்தலி அப்படிய எல்லாம் யாரும் அப்படியெல்லாம் இல்லங்க தோழி அப்டியெல்லா யாரு அப்டியெல்லா இல்ல இருக்குது ஒருத்தி தா ப்ரெண்டனு சொல்ல முடியாது அவங்கள நா எதுலேயு ப்ரெண்டுன்னு ஏத்துக்க மாட்ட நல்லா ஒரு இது எனக்கு அப்படின்றது எல்லாமே அவங்க இருந்தா ஷேர் பண்ணவ தோழி அதனால அவங்கள வந்து நம் இது நா ப்ரெண்ட்னா எனக்கு ஃப்ரெண்டு்னாவே பிடிக்காது பிடிக்கணுன்னா எனக்கு கோபம் வரும் சில டைம்ல அவங்கள அஜஸ்ட் பண்ணிட்டு போனுன எதுக்கு நம்மளுக் நீங்க பேசுறீங்களா பேசுங்க கூப்பறீங்களா வாங்க ஆ கூப்பறீங்களா வாங்க ந இப்ப இது பண்ற அப்படின்னு சொல்லுவன் தோழி
நேத்து எங் வீட்டுக்கு எ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க தோழி திடீர்னு ஆஹ் நெறைய ஃப்ரெண்டுங்க எல்லா அப்டியே ஃப்ரூட் சு ஸ்வீட்ஸ்ஸு இப்டி எல்லா வாங்கினு வந்து குடுத்துட்டு வராங்க எப்டி காலி பண்றதுன் தெரியலைங்க தோழி எல்லா அப்டியே போயிட்டு இருக் எ ஆமா நெறைய ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கினு வந்ட்டாங்க நானு பாப்பாக்கு எல்லாருக்கு குட் த்துன்னு இருக்கே சாப்ட்னு இருக்காங்க எங் வீட்டுக்காரு லா நெறைய விரும்பி விரும்பி ஸ்வீட் எட்த்து து சாப்ட்ருதாங்க தோழி அதா சொன்னே ஷூகர் வந்துரப்போது பாத்து சாப்ட்டுக்கோனு அப்டிட்டு சொல்லிட்டு இருந்தே அந்த மாதிரி அதுதா கட் பண்ணி இருந்தாலு ல்ல ஹெல்தியா எடுத்துக்லாந் தா இருக்கு தோழி நல்லா ஃப்ரூட்ஸு பாப்பாவு நானு செரி எப்டியு காலியு ஆகணு ஒரே சமயத்துல அந்தண்ணே ஹெல்தியாதா சாப்டணுனா கொஞ்ச அப்டியே காலி பண்லா அப்டின்ட்டுதா முடிவே பண்ண தோழி ஸ்வீட்டுங்களா சூப்பரா இருந்ச்சு தோழி வித விதமா நல்லா இருந்ததுங்ளா தோழி ஸ்வீட்ஸ்சு ஆமாங்க அதனால அப்டே அதே எனக்கு புட்ச்சு சாக்லேட் வேற ஒருத்தர் வாங்கினு வந்துர்ந்தாங்க தோழி
அப்டிங்ளா ஆஹ் ஆஹ் ஓகே
நீ தரா ம வச்சு நைட்டு நானு பாப்பாவு மட்டு சாப்ட்டோ திருடி
சாமத் தோழி உம்
எவ்ளோ புடிச்ச ஐட்டமு அதுன்றப்ப அது எப்டி அதுனால எட்த்து அப்டே வெச்சுட்டு வந்தே தோழி ஆமா அதனால எல்லா பாப்பா நானு நல்லா விரும்பி நை ட்டு எப்ப சாப்ட்டோ அவ்ங்களுக்கு தெரியு எனக்கு சாக்லேட் தா புடிக் கு அப்டினு
ஏங்க அது உங்க பாப்பாக்குன் வாய்ன்டு வந்திருப்பாங்கல்ல தோழி அது எக்ஸைட்மெண்ட்டுதா
நல்லா சந்தோஷமா பாடுவாங்க பாட் பவ நானும் ரெண்டு பேரும் சேந்து தாங்க சாப்ட்ட
அப்டிங்களா இல்ல இல்ல அது அது எதிர்பார்க்காத விஷ்யங்கள் நடக்கதுன்றப்ப அது ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல நம்ம கூடயே இருந்தப்புள்ள அது அப்டின்ற போல இருக்குது இல்லைங்களா அது நால தோழி
உண்மதான் உண்ம தான் அதனால அதுதான் ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன்றாங்க தோழி வேண்டான்றாங்க எது கொடுத்தாலுமே
இப்போ இன்னி இந்த இப்பெல்லா விட்டுருங்க தோழி இப்ப ரொம்ப ஈரம் ஆகும் உடம்பு சரிங்களா அவ நல்லாயிட்ட பிறகுத
சொன்னாங்க அம்மாவும் அதுதான் சொன்னாங்க ரொம்ப ஈரமான பொருளல்லாம் கொடுக்காத தயிர் இட்லி இந்த பொங்கல இதுவே கூட கண்டியூ பண்ணாத மாத்தி மாத்தி குடு ஈரோ ஆய ஒன்னா ஒருல ஒரே முட்ட இதுலயே கொடுத்தாக்க அப்படின்ற மாதிரிதாங்க தோழி சொன்னாங்க
அதான் தெரியும் அதுமாரி செய்யுங்க உம்
எந்த மாரி எல்லாம் புட்டு் குடுக்கலாம் தோழி அதா நான்வஜ் எல்லாம் சுத்தமா இப்போதக்கு எடுக்க கூடாது
எடுக்க கூடாது சாங்கியம் முடியறவரையும் நீங்க அப்டிதா இருக்கும் சொல்லி நீங்க நார்மலா வந்து பாப்பாக்கு வந்து எப்பவுமே செய்யற போல அவளுக்கு எது புடிபுடிக்குமோ அது நான்வெஜ் இல்லாம அவளுக்கு
வெஜ்ஜல என்ன வேண்டுமோ ஆஹ் இந்த பொரியல் சேக்கணுமா கண்டிப்பா டெய்லி ஏதாச்சு ஒரு ஒரு பொரியல டெய்லி செஞ்சு குடு அப்டின்னாங்க ம்
இது போல செய்ங்க, எண்ண ரொம்ப சரிங்க காலைலியே நீங்க என்ன குடுப்பிங்க அதனால எண்ண வந்து ரொம்ப இது பண்ணுங்க அதெல்லா கொஞ்ச பாப்பாக்கு வந்து ஒரு மைண்டு ஒரு மாரி ஒரு மாரி ஆயிடுவா இல்லங்க சோ கொஞ்ச எல்லாமே கம்மி பண்ணி பண்ணி அவளுக்கு புடிச்சா போல செஞ்சு கொடுங்க இந்த வெரைட்டி ரைஸ் ப பிடிக்குமா ஃபாலோ பண்ணி குடுங்க இப்ப என்னா அவுளுக்கு புடிச்சது செஞ்சு குடுங்க அந்த ஒரு இது இருக்கற வரையும் அதுக்குன்னுடு நம்ம இது செய்யறோம் அது செய்யறோம் அப்பிடின்னுட்டு கொஞ்சம் நறைய உளுந்து சேத்து புங்க உளுந்துக்களி உளுந்து புட் ட்டு
ஆ இதெல்லா புட்டெல்லா எனக்கு செய்வே தெ தெரியாதுங்க தோழி நீங் செய்வீங்களா
என்ன தோழி இது கூட செய்ய மாட்றீங்க தோழி நீங்க
எனக் செய்யத் தெரியாதுங்கோ எனக் உண்மையிலே புட்டெல்லா செய்யத் தெரியாதுங்க அதுக்குதா நா கேட்டே நீங்க செய்வீங்களான் அ நீங்க அத்த மறங்களா இருந்தா செஞ்சு தரலால்லைங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நா வரப்போ நா எடுத்துன்னு வந்துருவ தோழி இதெல்லா செஞ்சு எத்
ஆ நீங்க மெத்தேடு சொல்றீங்களா எனக்கு
ஆஹ் உளுந்து அ தப்போ கருப்பு உளுந்து இருக்குலீங்களா கருப்பூலந்தே இருக்குது செரிங்களா அது ந நல்ல பொன்னிரமா வறுங்க போனஸ் சிம்மல வச்சு பொன்னிரமா நல்லா அந்த வாசனை வர போல பொன்னிரமா நல்ல பொன்னிரமா வருத்துட்டு தட்டுல வச்சிட்டு அதுல ஒரு அரக்கப்பு டம்ளர்ல அரி சி பச்சரிசி
ஆஹ்
வந்து நல்ல பொன்னிமா பொறியாட் டு வரணு ஓகேங்களா அது பொறியாட்ட வந்துட்டு டி இந்த உளுந்தும் இந்த அரிசியும் வந்து மிக்சியில பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் பண்ணிக்கங்க செரிங்களா ரவா பதத்தில் பவுடர் பண்ணிக்கோங்க செரிங்களா அதுல வந்து அது ஜலிச்சுட்டு ட்டு கொஞ்சோரு புட்டுக்கு செய்ற அப்றம் நா உப்பு தண்ணி போட்டு தெளிச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு தண்ணி போட்டு ஜலுச்சிட்டு புடிச்சா வரும் அந்த மாரி பண்ணிட்டு அது அ ப்போ கூட கட்டி கட்டி மாக்கு
இல்லலைங்க தோழி அது இது எதோ ஒரு இது மாதிரி வருது மிஷின் மாதிரி அது வச்சிருக்கீங்களா நீங் புட்டுக்குழாந் ங்கள வச்சிருக்கீங்களா னிங்கோ பின்ன எப்டி செய்வீங்கோ அது இல்ல
அது இட்லி குண்டால போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு ஆஹ் வேக வச்சு எடுத்தது சரிங்க அது வந்து கொழாப்பூட்டு கொழாபுட்டு இப்ப குடு இந்த மாரி துரு துறரியா இருக்கிற புட்டுதா இப்ப வயசுக்கு அந்த பசங்களுக்கு கொடுக்கணு
அ அ சேரிங்மா சேரிங்மா அதுதா கேட்ட அதுல நெறையா
இது போல மிக்சீல வந்து ஒரு மாரி கெட்டி கெட்டி மா இரு இப்ப அது வந்து மிக்சீல வந்து வந்து அதுல உப்பு தண்ணி போட்டு ஒரு மாரி த்து உருண்ட உருண்டயா வரு செரிங்ளா அப்டின் தா வந்து மாவு வேகாது அது மிக்சீல பவுடர் பண்ணீங்களா ரவா பதத்துல வந்துரும் ஓகேங்களா அதுல வந்து வெள்ள துணியப் போட்டு மூடிப் போட்டு ஒரு பத்து பதின இருவது நிம்ஷோ நல்லா வேக உடுங்க இட்லி துணில செரிங்க வந்துட்டு அது ல்ல கொட்டிட் டு ஏலக்காத்தூளு கொஞ்சோ நாட்டு சக்கர தேங்கா துருதெல்லா போட் ட்டு மிக்ஸ் பண்ணி பாப்பா கைல குடுத்துருங்க
சேரிங்க தோழி கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ட்ரை பண் ன்றே தோழி அந்த மாதிரி சேத்துக்கா நா ட்ரை பண்ற இதுவு கருப்புளுந்து அர்ச்சிட்டு செய்ற்தங்களா
ஆ அது கருப்பு உளுந்து அறச்சது சேந்து ம்
சீட்டு இ இது நாட்டு சக்கர
ஆமா தோழி நாட்டு சக்கர எல்லா பண்ணக்கூடாது. களி களற்ரா போலயே அதே களறி எடுக்குணு தோழி அத ஆனா நா இதுக்கு அது கூட நல்லெண்ண ஊத்திட்டு நா இப்ப இது காலைல எண்ண குடுக்குறோல்ல, அது குழி பண்ணி களியாட்டே களி உருண்ட அப்டி கொஞ்சமா சின்னதா அத குழி பண்ணிட்டு அதுக்குள்ள நாட்டு சக்கர போட்டு குடுத்து கட கடனு முழிங்கோ அப்டின்னு சொன்னா முழிங்க்ளா வள வளன்ட்டு உள்ள போய்டு.
ஓஹோ அப்ப நம்ப எதுமே அதுக்கு தொட்டுக்கத்துக்கு இதெல்லா வேணா இதுவே போட்டு நெய் நெய் கூட போட்டுக்லாமா தோழி இல்ல நல்ல எண்ணெ மட்டு
ஆ, நெய் கூட போடு கா ந ந நெய் கூட ஊத்திக்லா தோழி நம்ம. சுட சுடப்போட்ட மெல்ட் ஆய்டுது இல்லையா துல அதுல கொஞ்சோ போட்டுட்டு அ நாட்டு சக்கர போட்டு சோ உர்ண்ட புச்சி உண்ட புச்சி சாப்ட வெச்சுடுங்க. ஸ்பூன்ல வலி வலிக்கி வலிக்கி எத்து உட்டு ஊட்டி உட்ருங்க.
ஆஹ் நம்போ இதுலே போட்டு களர் கூடாதா தோழி சில பேர் சொல்றாங்க அதுலே போட்டு கூட களர்ட்டு அப்டியே முழுங் கீர்வாங்கன்டு நா அதுக் தா கேட்ட நானு
அப்டி முழுங்னாலே ஒரு மாரியா இருக்குங்க அது உங்கள்க்கு
ஏ நல்லாருக்காதுன்றீங்களா புரீல தே ஒவ்வொரு த்ரு ஒரு ஒரு மாதிரி செய்யறாங் தோழி நம்மளுக் தெரீர்தில்ல ஆல்மோஸ்ட் எப்டி
உங்ளுக்கு எது ஈஸியா இருக்கு தோழி ஈசு செய்ங்க தோழி நீங்க மத்த தெல்லா யோசிக்காத உங்களுக் ஈஸியா இருக்கா அத்
ஆமா உளுந்த களி அம்மாவு சொன்னாங் கோ இந்த மாரி வந்து ஆஹ் நீங் வந்து இது பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு அவங்க வருவாங்க தோழி அடுத்த வாரத்துல வந்தாக்க அப்பறமா இன்னோன்னு இந்த டிரை நட்ஸ் எல்லா வர்தாங்க தோழி அந்த டிரை நட்ஸ் எல்லா எடுத்துட்டு அதுலெதோ இது தேன் நெய்யி அதெல்லா ஊத்தி நெய்யி அதெல்லா ஊத்தி ஃப்ரை பண்ணிட்டு அது எதோ ஒரு மாரி இது மாரி பண்ணுவாங்க ரவுண்டா ப்ப அ லட் டு மாரி பண்ணுவாங்களா அது
நீ இப்ப செய்யாதீங்க தோழி அது நா நீங்க சாய்ங்காலோ முட்ச்சிட்ட பெறகு பொறுமையா செஞ்சு ஒன்னொன்னு குடுங்க உங்க பொண்ண உங்கள்க் ஹெல்த்தியா வேணுன்னா அது நீங்க அப்பதா செய்ய இப்பயே செஞ்சேன்னா வெச்சி ங்களா அதுக்கு மூஞ்சில அட்ச்சா போல ஆயிடு
இல்ல இல்ல அதே தா சொன்னா அதே தா சொன்னாங்க அதே தா சொன்னாங்க அம்மா வந்து அதே தா சொன்னாங்கோ பொறுமையா அப்றமா ஸ்கூலுக் போறப்ப தா வெரு வய்த்துலே டெய்லிமே ஒவ்வொன்னு குடு அ காலைல நேர்த்துல சாப்ட்டு போனா ரொம்ப அது ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாரி அம்மா சொல்லி வுட்டாங்க ஆஹ் சரிம்மா ஓகே நீங்களே வந்து எனக் செஞ்சு குடுங்கோ அது எனக் தெரியாது எனக் அவ்வளவா செஞ்சு பழக்கோ இல்ல அதெல்லா தோழி அதுனால வாங்கினுவந்து குடுத்தீன்னா நானே கூட செஞ்சு ருவேனாங்க அம்மா இத் நீங்கல்லா செஞ்சிர்க்கீங்ளா
இல்ல தோழி எனக்கு ரெண்டு ஆம்பள பசங்க தோழி நா எது செய்யல தோழி செஞ்சுது
சும்மா சாப்பட்துக் கூட செய்வாங்களா தோழி அதுக்காக கேக்கறாங்
அந்த நட்ஸு மட்டு வாங்ட்டு வெச்சுர்ந்து பசங்க சாப்ட வெப் சாப்டுவானுங்க தோழி ஆஹ்
ச்சு சாப்ட்றக்கனே தவர நா என்ன பண்ணுவே தெரியிமா தோழி அதெல்லா வாங்கிட்டு நைட்ல ஊற வச்சிட்டு கால்ல எழுந்து ஒரு வாழ் பழம் அ வாழப்பழோ வருதில்ல அத போட்டு அடிச்சு குடுத் எத்துனு வந்த இதுக்கு முன்னாடி ஆஹ் ஆ இது வந்து இப்ப அம்மா ஒரு இ இது இதுவு நல்லாருக்குமா தோழி இது செஞ்சு வச்சுக்கலா ட்ரையா பண்ணி வெச்சிக்கினாக்க இது அவங்க தோன்றப்ப அது கெடாதா எப்பனாலு எடுத்து ஒவ்வொன்னா சாப்ட்டுக்கலாமா
சூப்பர் சூப்பர் தோழி செய்ங்க தோழி
வந்து அந்த ஸ்மூத்தி வந்து அவ்ளோ விரும்பி குடிக்க மாட்டேறாங்க தோழி ஒரு மாரி கொமட்ற மாரி பண்றாங்க அது நா செஞ்சின்னு இருந்தே இதுக்கு முன்னாடி எல்லா சும்மாவே நா கூட அவளோ ஹெல்தியா ஆவணுன்றதுக்காக அவங்களுக்காக நா செஞ்சு குடுப்பங்க தோழி அப்பப்போ நட்ஸ் வாங்கினு வன்ட்டு ஒரு பனானா போட்டு அதில அடிச்சு ஸ்கூலுக்கு போகறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடுப்பங்க தோழி அது ஒரு மாரி கஷ்டப்பட்டுட்டு குடிப்பாங்க அப்டியே கொமட்ற மாரி வெளியே வர மாதிரி எனக்கு பயமாருக்கு ஐயோயோ வாமிட் எ போற இல்ல ஸ்கூலுக்கு போயி எடுத் த்துறப்போறாலோன்னு அதுக்கு மேல அந்த டிஃபன் கொடுக்குறது அதெல்லா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்ட்டு போவா இதுனா அவங்க காடிச்சு அவங்கப்பாட்டுக்கு அவுங்க ஒரு இது மாரி சாப்ட்டுறலா ஒரு ஸ்வீட் மாரி சாப்ட்டுறலா அது இவுங்க நெய்யு விரும்பி எப்டிருந்தாலு நெய்யு சாப் ட்ருவாங்கோ இன்னொன்னும் அது எண்ணி இது நெய்யில் வந்து வருது ட்ரைய ஆய்டு நல்லா இதுவ மொருவுலாய்டுங்கோ தோழி அந்த இதல்லா நட்ஸ்சல்லா அப்ப நல்லா இது ஃபுல்லா சாப்பறதுக்க அவுங்களுக்கு அதுக்காகா தான் அப்பிடி செஞ்சுிக்கலான்னுட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கு அது பாக்கணும் தோழி
நீங்க இதெல்லா முடிச்சுடுங்க தோழி முடிச்சிட்ட பிறகு ஒன்னொன்னா யோசன பண்ணி உங்க பொண்ணுக்கு செஞ்சு குடுங்க இப்பேயே யோசனை பண்ணாதீங்க இப்ப இங்க என்னா நடக்கணுமோ அது மட்டும் யோசிங்க இதுக்கு
இதா இன்னிக்கு கடைக்கு இதான் ஆமாங்க தோழி என் என்னுடைய முக் முக்கியமான விஷயம் எல்லாம் வந்து அதான் இன்னிக்கு வந்து கொஞ்சம் வேலைங்க இருக்கு தோழி அத மட்டும் முடிச்சுக்கணும் ப மெயினா கடைக்கு போனோ இந்த கடைக்கு போய் மத்த வேல இன்னிக்கு முடிச்சுத்தனா ஆ நாளைக்கு வந்து கொஞ்சம் வீடெல்லா பா பேசணோங்க தோழி ஆ அந்த வேலையெல்லாம் முடிச்சுப்பேன் ஆமா இந்த மாரி வந்து சின்ன சின்ன வேலை எல்லாம் கொஞ்சம் மு
ஆஹ் நீங்க அவள ஸ்கூல்க்கு அனுப்சுட்டு ஒரு நாள் ஃப்ரீயா வந்து யோசன பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்டியே வச்சிருந்து வச்சிருந்து உங்க பொண்ண வந்து ஹெல்திய ஸ்ட்ராங்கா ஆக் கேளுங்க தோழி
கண்டிப்
மெயினா இந்த முட்டை நல்ல தோழி பேசலலா ல சொல்லி நன்றி நன்றி தோழி
ஆ நன்றி
ஓகே தோழி தோழி நீ பேசுங்க